ஹலோ ஹலோ ஆஹ் சொல்லுங்கே
உம் என்ன பண்றீங்க
நாங்க சும்மாதா இருக்கோ நீங்க என்ன பண்றீங்க
உம் நானு எங்க எங்களுக்கு மாம்பழொ இருக்கு தோட்டத்துல
ஆ
சரி நேத்துக்குதா அறுவட பண்ணி இருந்ததா அஹ் அது காய் பழொ எல்லாத்தையு தனியாக எடுத்து வச்சுட்டு ஹ பழமா இருக்கறதெல்லா வெட்டி சாப்ட்டுட்டு இருக்குறோ
அப்டியா நல்லா கெடைக்குமா உங்களுக் கு மாம்பழொ
இப்போ மாம்பழொ சீசனு
ஆஹ
அனால நெறையவே கெடைக்கு உங்களுக்கு மாம்பழொ கெடைக்குமா
எங்களுக்கு வந்து காசு குடுத்துதா வாங்குற மாதிரி இருக்கு
அப்புடியா சரி நா உங்களுக்கு பார்சல் போட்டு விடுற வாங்கிக்கோங்க
அப்படியா
ஆ
சரி இந்த எங்களுக்கு வந்து இங்க பக்கத்துல வந்து தோட்டொ இருக்கு ஆனா வந்து ஒரே ஒரு மரோ இருக்குது எங்க தோட்டத்துல அந்த மரத்துல வந்து ரொம்ப இதா இருக்குது புளிப்பா இருக்குது
இது எங்களுக்கு நெறயா இருக்கு இதுவே ஒரு விவசாயம் மாதிரி பண்றாங்ளா இந்த சைடுல
ஆஹ்
அஹ் அதனால எங்களுக்கு நெறயா கெடைக்கு உம் நாங்களு பரிச்சுட்டு வர்றத மத்தவங்களுக்கு குடுப்போ எங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில்ல எல்லாத்துக்குமே குடுப்போ அது போகவே எங்கள் வீட்லயே நெறயா மீந்திருக்கு
சரி
அஹ் நெறய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த மாம் மாங்கா சீசன்ல டிராக்டர் லாரில எல்லா வந்து அத கட் பண்ணி ப்ச் வெளிய எடத்துக்கு எல்லா அனுப்புவாங்க
ஆஹ்
ங்க அந்த அளவுக்கு இல்ல நாங்க எங்க வீட்ல எங்க சர் இங்க இருக்கிறவங்களுக்கு குடுக்கிறதுக்கே அது கரெக்ட் டா இருக்கு
சரி சரி நீங்க அந்த மாங்கா‌ வெச்சு எதாவது வேற எதாவது பண்லால்ல
அது கொஞ்சமா வீட்டுக்கு மட் டு ஊறுகா போட்டுக்கிறது ர அது நெறய டைப்பா சொல்லுவாங்க அந்த கா மாங்காய்லயே நெறய விதங்கள் சொல்வாங்க ரகங்கள் சொல்வாங்கள்ல அது பெங்களூரா மாங்கா கிளிமூக்கு மாங்கா மல்கோவாமாங்கா அந்த மாரி நெறயா சொல்வாங்க
ஆம்
அது ஒவ்வொரு இது ஒவ்வொருதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அத பத்தி எனக்கு அவ்வளவா தெர்ல
செரி செரி செரி இல்ல இந்த மாங்கா ஊர் கா அதுக்கப்புறோ அந்த தீயல் வெக்கிறது அந்த மாரி எல்லா சொல்லுவாங்கல்ல இல்ல நெறயா கெடைக்குதுல்ல அதனால நீங்க பண்ணலாமே அப்டின்னு கேட்ட
ஆமா அந்த அந்த அளவுக்கு அதுல பத்தின நாலேஜ் இல்லை சும்மா மாங்காவல ஊறுகா மட்டு போட்டு ட்ரை பண்ணி பாத்தோ
செரி செரி அந்த இது இப்ப எல்லா வந்து இதெல்லாம் பா க்குறீங்ளா இல்லயா எ சமூக வலைதளத்தலல்லா நெறயா பேர் போடுறாங்களே மாங்கா வெச்சு கொழம்பு வெக் இருக்கிறாங்க
ஆஹ் கொழம்புல போடுவோ எதாவது கொழம்புல சேர்த்துக்கிறது இந்த மாங்கா சட்னி ஒரு தடவ செஞ்சோ சூப்பரா இருந்துச்சு
அப்படியா
ஆமா மாங்கா இருக்கில்ல மாங்கா தோல் எடுத்துட்டு அத கட் பண்ணிட்டு த தண்ணியில போட்டு வெச்சிடணு அப்புறோம் வானெலைல எண்ணெ விட்டு நமக்கு தேவயான அளவுக்கு முக்கியமா தேங்கா எண்ணெ சேத்தா அதுக்கு நல்லா இருக்கு
ஆ சேரி
ஆ தேங்காயண்ணல இந்த கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு ஆ இந்த காஞ்ச மிளகா சொல்லுவாங்கள்ல வத்தல் சொல்லுவோம் ஆ அந்த வத்தல் ஜீர கோம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இல்ல ஒரு சின்ன வெங்காயோ ம் ஒரு சின்ன தக்காளி தக்காளி வந்துட்டு பெருசு போடக்கூடாது ஏன்னா இதுவும் புளிப்பு அதுவும் புளிப்பாயிடுல்ல அதனால ஒரு சும்மா நேம்ஃபேக்கு ஒரு சின்ன துண்டு மட்டும் ஒரு தக்காளி சேத்துக்கறது அப்பறோ லாஸ்ட்டா அ மாங்காவ வெட்டியும் சேத்துக்கலாம் இல்ல துருவியும் சேத்துக்கலாம் சேத்து வதக்கி ஃபேன் காத்துல ஆற வச்சுட்டு அப்பறோ அத அரைச்சு எடுத் க்கணு நல்ல நைஸா அரைக்கக்கூடாது கொஞ்சோ திரு திருன்னு நிற்கிற மாரி அரைக்கணு அரச்சிட்டு இந்த சுடுசோறு சாதோ செஞ்சு அதுல லைட்டா தேங்கண்ண விட்டு இந்த சட்னிய வச்சு சாப் ப்ட்டா அப்டி சூப்பராக இருக்கும்
நீங்க சொல்லும் போதே நா ஊறுற மாரி இருக்கே
ஆ நா கெல்லாம் பயங்கரமா ஊற சாப் அரைக்கும் போதே நமக்கு எப்படா சாப்டுவோ அப்டின்ற மாதிரி இருக்கும் நீங்க அத ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க
சேரி சேரி அதுக்கு வந்து எந்த மாங்கானாலும் எடுத்துக்கலாமா
கொஞ்சோ காய் ஆமா மங்கானாலு எடுத்துக்கலாம் ஆனா ரொம்ப புளிப்பா இருக்குறது வேணா நார்மல் புளிப்பா தெரியும்ல்ல சாப் புட்ற அளவு அந்த மாதிரி எடுத்துக்கலாம்
சேரி சேரி
இதுல்லாம எங்க ஊர்லல் மாங்கனி கண்காட்சின்னு நடத்துவாங்க ஆ வர்ஷ தத்துக்கு ஒரு தடவ ஆஹ் ச் அந்த உள்ள போகும்போது அந்த வெல் கம் பண்றதுக்கு ஆர்ச்செல்லா பாங்கல்ல ஆஹ் அது கூட இந்த மாங்கா ஹ்எ மாமர ரிலேட்டடா உள்ளதுலயே எல்லாமே பண்ணுவாங்க மா எலைல அஹ் மாங்காவுலே எல்லா வெரைட்டியான மாம்பழமு அங்க வச்சிருப்பாங்க அது கீழ நேம் எழுதி
சரி சரி அப்போ ஆஹ் அது வந்து எல்லாருமே பாக்குற மாதிரி வெச்சி
ஆமா ஆமாமா பாத்துருக்கே வருஷத் அந் தோறு நடக்கு அது மெயினான எட த்துல வச்சிருப்பாங்க
சரி ச
நல்லா இருக்கா டோக்கன் மட்டும் ஹ இந்த மா இந்த சீசன்ல வச்ச மாதிரி தெரியல எனக்கு ஆ அது எதும் அட்வடைஸ்மன்ட் எதும் பாக்கல ஆ ஆனா நாங்க பா இது முன்னாடிலா வருஷோந்தோறும் போவோ அதுலயே நெறைய இந்த ச் ஆ வளையல் கட பொம்ம கட அந்த மாதிரி ஸாரீ கட ஆ ட்ரெஸ் கட அது எல்லாமே ஆ திருவிழா மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு அப்பறொ இந்த பிள்ளைங்களா விளையாடுவாங்களா ராட்டினங்கள் அ அது அது எல்லாமே வச்சிருப்பாங்க
சரி அப்ப அந்த அந்த ம இது க மாங்கனிய வச்சு கண்காட்சி வந்து இந்த இ நைட்டு போற மாதிரி இருக்குமா இல்ல பகல்ல
இல்ல நைட்டுதா ஆமா ஆ லைட்டிங்லா இருக்கறது னால நைட் டைம் போனாதா நல்லா இருக்கு சாயந்திரத்துலருந்து அத ஆரம்பிச்சிடுவாங்க அ வெளியருந்து பா பயங்கரமா கூட் ட்டமா இருக்கு ஆஹ் உள்ள போயிட்டு வெளிய வர்றதே அவ்வளோ இதா இருக்கு அது எது எது ரொம்பா நல்ல லாருக்கு அப்டின்னா இந்த மாங்காவ்லயே ஒவ் ஒவ்வொரு ஆ விலங்குகளையு உருவொ படுத்தி செஞ்சு வைப்பாங்க இப்போ மான் மாதிரி மயில் மாதிரி அந்த மாதிரிலா செஞ்சு வை ப்பாங்க அது அது பாக்கறதுக்கு சூப்பரா இருக்கு இந்த ஊட்டி அந்த மாரி டங்கள் எல்லா இந்த பூக்கள் கண்காட்சிலா ஆ ஆ ஆ அந்த மாதிரி இங்க மாங்கா வச்சு செய்வாங்க இங்யுமே அந்த பூக்களோட இருக்கு அந்த பூக்கள் வச்சு அலங்கரிச்சி வச்சிருக்கிறது இருக்கு அப்றோ அந்த பட்டுநூல் வளப்பு சொல்லுவாங்கல்ல
ஆமா ஆமா
அத பத்தி அதெல்லா வச்சிருப்பாங்க ஆ இன்னொரு பக்கோ என்ன இருக்குன்னா ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்களோட கலை நிகழ்ச்சிகள்லாருக்கு க்கு அதுல ஆமா அந்த விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் அத மாதிரிலா கண்டெக் பண்ணுவாங்க ஆ அது நல்லாருக்கு
இப்ப எல்லாத்தையுமே கலந்து ஒரே எடத்துல நீங்க பாக்கலா
ஆமா கண்காட்சி அப்டினு எல்லாருமே வந்துட்டு போற மாதிரி வசதியா இருக்கற எடத்துல அப்டிதா வைப்பாங்க
சேரி
லி ஒரு மாசத்துக்கு அது இருக்கு
ஆ
நல்லாருக்கு அது காலேஜ் புள்ளைங்க ஸ்கூல் புள்ளைங்க அவங்களோட இன்வால்வ்மென்ட் இருக்கு அது இல்லாம இந்த ஆ மகளிர் குழுக்கள் லா சொல்றாங்கல்ல ஆ ஆ ரொம்ப
மகளிர் சுய உதவி குழு ஆமா
அதெல்லா ஆ ஒவ்வொரு இது கைவினை பொருட்கள் அதெல்லாமே செஞ்சு அவங்களு அத பிரசென்ட் பண்ணிரு ருப்பாங்க இந்த விக்கறதுக்கு வச்சிருப்பாங்க இந்த அதெல்லா நல்லாருக்கு கைவினை பொருள்கள் இந்த அப்டிதா இருக்கல அவங்களே ஒரு இருள மெழுகுவர்த்தி அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாமே கொண்டு வந்து விற்பனைக்காக வைப்பாங்க
ஆஹ் சரி சரி அப்போ நீங்க நீங்க ஏதாவது வாங்கிரு இருக்கீங்களா வீட்டுருந்து
ஆஹ் ஆஹ் வாங்கியிருக்கேன் வாங்கியிருக்கேன் அக்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி வாங்கறது பிடிக்காது நம்ம யூஸ் பண்ணுறது தலைக்கு யூஸ் பண்ணுவம் இல்ல கிளிப்பு அந்த மாதிரி எல்லாம் ஆ அந்த மாதிரி வாங்கிக்குவோம் அப்புறம் இந்த கப்பெல்லாம் அது இந்த பீங்கான்ல செய்யறது அது மண்ணல செய்றது அதெல்லாம் சூப்பரா இருக்கும்
இந்த பீங்காஞ்சாடி அந்த மாதிரி நானும் வாங்கியிருக்கேன் இந்த உப்பு
ஆமா உப்பு எல்லாம் போட்டு ஆமா அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கிடைக்கும்
இல்ல விலைய எல்லாம் எப்படி இருக்கும் நம்ம வெளி இடத்துல வாங்கறத விட கண்காட்சியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா
இல்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரே மாதிரிதா தெரியுது
சரி சரி இல்ல அவளுக்கு வந்து வெளிய கடைகள்ல நம்ம பெரிய பெரிய மால் எல்லாம் போய் வாங்கும்போது அது வந்து அங்க உற்பத்தி பண்றவங்களிட்ட இருந்து நடுவுல நிறைய பேர் நடுவுல வந்து அந்த வெல வாசிக கூடிதானே நமளுக்கு கிடைக்குது இது வந்து அவங்களே செஞ்சு நம்மளுக்கு கொண்டு வரறதுனால அது எப்படியும் வில கம்மியா தா இருக்கும் நம்ம நேரடியா அவங்கள்டேயே வாங்கறோம்ல கண்டிப்பா கம்மியாதா இருக்கும்
உம் அது போடும்போது சொல்றேன் ஒரு நாள் வாங்க ஊருக்கு பாத்தீங்கன்னா கூட்டு போயிட்டு வரலாம் அதுவும் சின்ன பிள்ளள்ளைங்கல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களோட விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்கு க்குமா அதுவும் அந்த லைட்டிங் கண்ணெல்லாம் பயங்கரமா கவரும் பயங்கரமா இருக்கும்
சரி சரி
உம்
என்ன ஒரே இடத்துல நீங்க திருவிழாவும் பா பாக்றீங்க கலை நிகழ்ச்சி பாக்குறீங்க பொருட்களையும் வாங்கிக்கிறீங்க நல்ல விஷயம் தான்
கிற மாதிரி இருக்கும் நீங்க இந்த மாதிரி ஏதாவது பொருள்காட்சி கண்காட்சி எதுக்காவது போயிருக்கீங்களா
இங்க வந்து அந்த மாதிரி எங்க ஊர் சைடுல வச்ச மாதிரி இல்ல இல்ல நான் தான் போகலேன்னு தெரியல இந்த இது இருக்கில்ல விளையாட்டு அ அந்த இது இது பண்ணுவாங்களே இந்த கயிறு மேல நடக்க கிறது குரங்கு வச்சு வேடிக்கை காமிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எங்க ஊர்ல போடுவாங்க ஸ்கூல்ல அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க அத பாத்துருக்கோம் ஆனா இந்த மாதிரி எனக்கு கண்காட்சிக்கு நான் போனது இல்ல
சரி சரி சரி நெக்ஸ்ட் டைம் வரும் போது நா உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா குடும்பமா வாங்க பஞ்சாயத்
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்னதுட்டே வரணும்னு இதாயிடுச்சு ஈகரா இருக்கும் நீ சொல்லுங்க எப்போ வைக்கிறாங்கன்னு வரம்
உம் சரி ஓகேங்க ஓகேங்க வைக்கட்டுங்களா
ஆஹ்